ம் தோழி நலமா
நீங்க நல்லா இருக்கீங்ளா அதா நா பேசுறே உங்க சவுண்டு மட் ட்டு வரல
ஆ நானு பேசிட்டேயிருந்தே ஃபோன் டிஸ்கனெக்ட் அப்டினு வ து ச்சலக்கு
ஆ சே சேர் நீங்களே தா ஓகே கே இல்ல இல்ல அது எனக்கு ஒரு சவுண்டு கூட வரல
அப்டியா ச்சேரிங்க தோலி நம்ம திருவிலா பத்தி பேசலா தோழி
ஆ சேரிங்க அதாவது எல்லா ஊர்லயு நெறயா திருவிலா அது இதுனு நட நடக்கோ இந்த ஊர் திருவிலா வந்து எப் அப்டின்னா மொத நாள் கரகோ மூணு சாமி வந்து க கரகோ தலையில வப்பாங்கல்ல அத வச்சுட்டு அப் அப்டியே ஒவ்வொரு வீட்டுக் வந்துட்டு எல்லாரு எளனி தேங்கா வாழப்பழோ அந்த இதெல்லா வச் ஜே கும்பம் மாரி வச்சு ஆ சாமி கால்ல தண்ணிய ஊத்தி மாலையெல்லா போட்டு இது பண்ணுவாங்க அப்புறோ ம் ஏ கிட்டத்தட்ட ஒரு இங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடுங்கள்ட இருக்குது பாத்துக்கோங்க இந்த ஊர்ல அப்பா ஆமா அத்தன இதுக்குமே பாத்தீங்கன்னா நைட் ஒன்போது மணிக் கெளம்னா காலேல ஒன்பது மணி வரேலு அவுங்கஸ் சுத்திட்டு தா இருப்பாங்க
தோழி அப்டி சுத்துறாங்க ரொம்பா
டயர்டா தா ஆவுறாங்க பாவோ அஞ்சு மணிக்கு இந்தா இங்க ரோட் டுங்கள்ட வந்து டீய குடிச்சிட்டு அந்தத் தப்பு அடிக்கிறவங்க வானோவேடிக்கவு றவங்க எல்லாருமே டீ குடிப்பாங்க அங்கங்க குடிச்சுட்டு அதுக்கப்றோ திருப் வீ இப் பழையபடித் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சு மணிக் இங்கெல்ல பாத்தீங்கன்னா எல்லா உக்காந்துருப்பாங்க கோலமெல்லா போட்டுட்டு வாசல்ல போய பெண்கள் வ வீட்ல உள்ளவங்க இத்தன பேருமே பாத்தீங்கன்னா ரெட் டியாருப்பாங்க சிறப்பாருக்கும் அப்றோ
கரப்மு ராட்டினம் அதெல்லா வரும்மா
ஆ அதெல்லாமே வந்து ஆமா ரோடிருக்கும் நடுவுல அந்த ரோட் டுக்கு ரெண்டு சைடுமே கட வி தியான கட வீதி இருக்கும் நறைய இருக்கும் ஒரு ஐநூறு கடைங்கள்டருக்கும் வளையல் பாசி ப்ளாஸ்டிக் ஜாமா ஆ அந்த அதுமரி இந்த கூல்ரிங்க்ஸ் அது இதுன்னு நறையருக்கும் என்னென்னமோ அந்த பலகாரம்லா வச் வச்சிருப்பாங்கள அ ஆ அல்ப் மாரி இது மாரிலா வச்சிருப்பாங்கல்ல த தெல்லாமே இருக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா இந்த டிராகன் ராட்டினோ ஆ பெரிய ராட் நா அத் து மாரி கொழந்தைங்களுக்குள்ளது எல்லாமே இருக்கு இங்க ரொம்ப ஜே ஜே ஜேனு இருக்கு
ரொம்ப அழகா இருக்கு இல்ல எல்லாரு நல்ல பசங்க குட்டி பசங் ங்களருந்து பெரியவங்க வரை
வெளியூர்ல இருந்து வேற வெளியூர்ல இருந்து அ இங்கருந்து கல்யாண பண்ணிட் போன பொண்ணுங்கல்லா அந்த குடும்பத்தோட வருவாங்க அந்த ஊருக்கு வந்து அவங்க உ எல்லா ஒண் ஆ சேர்ந்து இது குடும்போ குடும்பமா திருவிழாக்கு ஜெ ஜெனு நல்லா இருக்கு
ஆமா தோழி ஏன்னா அதுவு எப்பவுமே பசங்க இங்க இருந்து நம்ம கல்யாணோ பண்ணி போயி டப்புறமா இந்த மாரி ஏதாவது ஒரு டைம்ல இப்ப திருவிழா இல்ல வீட்டு கல்யாணோ வேணு ஆமா ஏன்னா அவங்க வீட்டுலருந்து அவங்க கேட்டுட்டு வரணும்னா சும்மானா
அது இந்த வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்களா இந்த மூணு நாளைக்காகவே கண்டிப்பா வருவாங்க அ
உ மூணு நாளுக்கு இருப்பாங்கள தோழி அங்க
வெளியூர் கல்யாணோ பண்ணி போனவங்க வெளியூர்ல வேல பாக்குற பசங்க படிக்கிற புள்ளைங்க எல்லாருமே அது து வந் வந்துருவாங்க அப்புறோ பாத்தீங்கன்னா உ அன்னைக்கே வந்து ஃபஸ்ட் இல்ல இந்த கரகாட்டோ ஒயிலாட்டம்னு இதெல்லா நடக்கு ஒரு பக்கோ அது ஒரு பக்கோ கு கும்பலா அப்டியே இருக்கு ரெண்ட் முந்தாநாள் பாத்தீங்கன்னா அந்த ஒம்போது மணிக் இங்க சாமி வந்த ஒனே
ஆ ஓ கெடா வெட்டுவாங்கன்னா கெடா னா என்ன தோழி அது ஆடா
ஆடு கோழி எல்லா வெட்டற நாள அது வந்து பலி கொடுக்கறது மாரி அது வந்து எல்லாரு சாமிக்கு நேந்து உட்டுருப்பாங்க அந்த ஒண்டிகரு உப்பு இந்த மாரிலாம் இருக்க மாதிரி வேற என்
ஆ நம்ம படத்துல பாப்போமே அது இப்போ விஜய் படத்துல கூட கூட ஒரு தடவ ஆடு மாதிரி வெட்டுறதுக்கு வருவாங்க ஆமா ஆமா
டுவாங்க வெட்டி எல்லா போய்
குமா தோழி எனக்கு தெரியாது
இந்த ஊரை பொறுத்தவரையில எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்பறமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெட்டி அவுங்கவுங்க வா வந்தவங்களுக்குல்லா விருந்து அன்னைக்கு ஃபுல்லா அந்த கறி கறி விருந்துதா எல்லாரு அவுங்கவுங்க சொந்த பந்தங்களுக்கு சமச் ச்சி போடுவாங்க
ம் இப்போ அந்த ஆட்டு வெட்டுறாங்க இல்ல தோழி அது என்ன பண்ணுவாங்க வெட்டிட்டு அப்பறமா
அத பீஸ் பீஸா தனித்தனியா ஆக்கி ஆ வசதி வாய்ப்பா இருக்கறவங்க பிரியாணி போடுவாங்க இல்லனா எல்லா
ஆ ஆ செரி ஆனா அந்த ஆட்டு வெட்டுறது அது சாப்ட்டுருவாங்க ஆனா
சாப்புடுவாங்க சாமிக்காவே ஆஹ அது ஒண்ணு அது வந்து இப்ப காலங்காலமா பா
ஆனா அது வெட்டும் போது ரொம்ப கஷ்
இருக்கு அது நம்ம போய் வளத்தவங்களே பாக்கம்ப கூடாது
ஆமா வளத்தவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லயா இப்போ முஸ்லிம்ஸ்ல பாத்தீங்கன்னா பக் கிரித் பண்டிகையில ஆ வாங்கி ஒரு மூண் நாளு வெச்சு அவுங்கள வளத்து சாப்பாடு நல்ல உங்களுக்கு அந்த எல்லா ஒரோ எல்லாம் கொடுத்து அப்புறமா அது ஒரு பலி கொடுப்பாங்க பாத் கீங்களா அது கூட அதே மாரிதா கறி எல் ஃபுல்லா எல்லாருக்கு ஏலப்பட்ட மக்களுக்கு அப்புறமா இந்த பக்கத்து அக்கத்து பக்கத்து வீட்ல அப்புறமா ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாத் துக்குமே இப்ப ஒரு ஆட்டு வெட்டுறாங்க அப்புடியா ஆம்மா ஒரு ஆட்டு ஒரு ஆட்டு வெட்டுனாங்கன்னா அதுல மூணு பங்கு பண்ணுவாங்க தோழி பண்ணிட்டு ஒர் டு நம்ம வீட்டுக்கு வெச்சுப்பாங்க ஒன் னு ஏழைகளுக்கு குடுப்பாங்க ஒண்ணு இப்போ நம்ம உருவுக்காரங் எல்லா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாரி மூணுப் பங்கு பண்ணுவாங்க பண்ணிட்டு எல்லாருக்குமே ஒரு கால் கிலோ அளவுக்கு வர மாதிரி அதுரு அதுக்கு கீழ தரவே கூடாது ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு தடவையாவது ஒரு ரெண்டு பேர் சாப்புடுற மாதிரி இருக்கு ஆமா தோழி குடுக்கறது அந்த மாரி குடுத்தாதா நம்மளுக்கு ஒரு பிரியோ ஞ்சுனோ ஒருத்தங்களுக்கு நம்ம குடுக்கறது ஓ குடுக்குறது நல்லதா குடுக்கணு என்ன சொல்றீங்க அந்த மாதிரி குடுத்து எல்லாருக்குமே அதே மாரி எந்த அளவுக்கு நம்ம நம்ம ரிலேட்டிவ்க எல்லாம் தருமோ அதே மாரி ஏலப்பட்ட மக்களுக்கு இப்போ நெறய பேர் ஏழைங்க நெறய பேர் உட்காந்துருப்பாங்க வெளியில அவுங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த மாதிரி எல்லாருக்கு கொடுப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா காலி பண்ணிருவோ வீட்டுக்கு ஒரு பங்கு தான் வெப்ப மத்த எல்லா பங்கு வெளியில குடுத்துருவோம் அதே மாரிதா இதுவு இப்போ நீங்க சொல்றீங்க திருவுழால பண்ண வாங்க அப்டின்ட்டு இப்போதா பஸ்டு டைம் நா இதுக்கு சேக்
உஹம் உம் அத எல்லா சமச்சு முடிச்சு சாயந்தரம் பாத்தீங்கனா பெரிய பெரிய அந்த சினிமா நடிகருங்க மாரி அவுங்களல்லா கொண்டு வந்து அ பெரிய பெரிய கச்சேரி நடக்கு ஆர்கெஸ்ட்ரா மாரி அது ஆயிர பேரு கிட்ட ஒக்காந்து அந்த தெரு தெருவே உக்காந்து பாப்பாங்க எல்லாருமே ஜே ஜே ஜேனு இருக்கு பாத்தீங்கனா
இருக்குதுனா நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு பாக்கணும்னு ரொம்ப ஆச
கண்டிப்பா வாங்க ஒரு நாலு அப்பறமே பாத்தீங்கனா அ ஆ அப்ப நல்ல ஜே ஜே ன்னு இருக்கு ரெண்டு அதனால நால அன்னையோட முடிஞ்சிச்சு ஆர்கஸ்ட்ராவோட மூனாவது நாள் என்னா பண்ணாங்கன்ன ஆனா காலையிலயே எல்லாரு வீடு வாசல்லா கழுவி ஏன்னா மறுநாள் கறி சமச்சதுனால எல்லா கழுவு கிழுவி சுத்த பூஜை எல்லா பாத்தீங்கனா ஆயிர ஆயிரத்து ஐநூறுக்கு மேல பால் கொட அடுத்து அந்த சாமி அங்க உள்ள ஊர் போது அதுல நடுவுல்ல இருக்கு அந்த சாமி அதுக்கு கொண்டாந்து பால் கொடொ ஆ ரொம்ப தூரம் ஆ த்து அவங்க ஆறு இருக்கு பொறையாறுண்டு அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க ரோட்டு வழியா அப்டியே வந்து காவடி பால்கொடோ வேல் தூக்குறது இது எல்லா தீர்த்த கொடோ அது இதுன்னு அந்த தெருவலியா ரோடு வழியா வந்து சாமிக்கு வந்து பத் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இருக்கு கிட்டத்தட்ட ஐ
உ சூப்பரா சூப்பரா இருக்கும்ல தோலி ஏன்னா அந்த டைம்ல நெறையா இப்போ நம்ம பாக்காதவங்க எல்லா
ஏன்னா இப்ப நாம என்னன்னா இந்த ஒரு சோ நம்ம வேண்றோ அடுத்த வருஷோ எ பொண்ணுக் கல்யாணோ ஆகணும் எ புள்ள வெளிநாடு போணு இந்த மாரிலா நடக் இருக்கிறத வந்து வேண்டுதலா வச்சு அதந்த பாலு கொடமா கொண்டு வந்து சாமிக்கு ஊத் த்றது அது அது இருக்க இருக்க ஆமா இருக்க இருக்க அது ரொம்ப தா அதிகமாதா ஆயிட்ருக்கு குறையவே இல்ல அந்த சாமிக்கு வேண்டுதலு கொறையவே இல்ல அதிகமாதா போய்ட்ருக்கு பாத்தீங்கன்னா
க்கு அதுல ரொம்ப அதிக நம்பிக்க இருக்கு ஏன்னா அவங்க எ இது வேண்டிட்டு அவங்க கேட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அது பலன் கெடச்சிருக்கு சோ அவங்களுக்கு அது மேல இன்னு கொஞ்சோ அதிகமா இந்த இதா இல்லையா இந்த மாரி நம்மோ ரொம்ப இன்னு நம்ம நல்லா வேண்டிக்கலா இன்னு அதிகமா நம்ம வேண்டிக்கலா நெறையா குடுப்பாங்க அப்டின்ட்டு சோ அந்த மாதிரி நெறையா பேரு
அங்கங்க பாத்தீங்கன்னா வேண்டுதல் வச்சோ வல்லா அன்னதானோ வேற நடக்கு நெறை இயா
ஓ இப்போ நெறைய பேரு இப்போ இந்த ஊஞ்சல் கூட நெறைய பேரு கட்டுப்பாங்க மரத் த்துல ஊஞ்சல் எல்லா கட்டுவாங்க கொழந் த வேண்
ம் கரும்பு கரும்பு தொட்டி
கரும்பு தொட்டியா நெறைய பேரு நா நெறைய எடத்துல பாத்துருக்கந் தோழி இந்த மரத்துல எல்லா நறைய இந்த ஊஞ்சல் மாதிரி வாங்கி குழு கட்றாங்க ஒரு சில பேரு அந்த வளையல் கட்றாங்க
ம்
கட்றாங் இந்த மாரி நர் நெறைய இதெல்லாம்
ஆமா அது பாத்தீங்கன்னா அத் இது முடுஞ்ச கன்னோ அத் கையோட அன்னதானோ நெறைய செறப் அப்ப நடக்கு அங்க அங்கயே போடுவாங்க யாரு அன்னிக்கு சமைக்கின்ற அவசிய எல்லா இருக்காது வட பாயஸ் ச்ச சாப்பாடோட சேர் டேபிள் சேர்லதா ஒக்கார வெச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்ட்டுட்டே இருப்பாங்க மூவாயிரோ ஜனங்களுக் து சாப்பாடு அன்னிக்கு அ போடுவாங்க அதெல்லா முடுஞ்ச கையோட பாத்தீங்கன்னா சாந்துரோ ஆயிரு அஞ்சு மணி போல எல்லாருந் இந்த மாவிளக்கு இருக்குல்ல மாவிளக்கு செஞ்சு ஞ்சு தேங்கா பழம் பூவு எல்லாம் வெச் பூ எல்லாம் வெச்சு தாம்பளத்துல வெச்சு ஜோடி ஜோடி ஜோடியா அந்த வருஷோங் கல்யாண ஆன ஜோடிங்க எல்லா அப்டியே பட்டுப்பொடவ கட்டி நகையெல்லாம் போட்டு அ பழைய ஜோடிங்க இருப்பாங்கள்ல அம்மா அப் ப்பலா இந்த வீட்டு அம்மா அப்பா அந்த வீட்டு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஆ அந்த சொந்தத்துல உள்ளவங்க எல்லாரு அப்பிடியே குரூப் குரூப்பா அந்ததுல்ல அப்பிடியே லைன் லைன் ன்னா கோயிலுக்குமா தலையில அந்த மாவுளக்கு வச்சிட்டு ரொம்ப அதாவது சே எப்பிடி சொல்றது கிராண்டா வருவாங்க வசதி
சூப்பரா சூப்பரா இருக்கு தோழி கண்டிப்பா ஒரு நாளு நானு அது பாக்கணுட ஆசைப்படுவே தோழி ந்த திரிவிழா எப்பிடி அந்த ஊஞ்சலு விளாறது என்ன பண்டங்க கண்டிப்பா ஒரு நாள் நா பாக்கணு இத ஆசப்படுவே உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தோழி நம்மளுக்கு குடுத்த அந்த க நிமிடம் முரு ந்தது நம்ம மறுபடியு மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி
எனக்கு ஆ ஓகேங்க நன்றிங்க